வாங்குந்தோழன் நா பேசுறது தெளிவா கேக்குதுங்களா
ஆ தெளிவா கேக்குது தோழி ஆ நா இன்னைக்கு வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி மாரி சொல்லலா அப்டின்னு நெனச்சே அது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒங்க வீட் எல்லார் வீட்லயுமே அரிசி மாவு நம்ம எப்பயு வந்து
ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஆ ஆ சொல்லுங்க சொல் என்னங்க நீங்க பேசுறது நடுவுல கேக்கல சொல்லுங்க
ஆ ஆ இப்ப வந்துட்டு எப்டி பண்ணலா அப்டின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு கட கடாய் வச்சு கொஞ்ஜோண்டு ஒரு ஒரு டம்ளர் வந்துட்டு தண்ணிய ஊத்திக்கலா அதை வந்து நல்லா கொதிக்கும் போது ஒரு சிட் உப்பு மட்டு அதுல போட்டுக்கணு அதுக்கப்ற இன்னொரு கப்ல வந்துட்டு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத் த்துக்கலா ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்து இந்த தண்ணி கொதிக்கு போது வந்துட்டு என்ன பண்ணனா ஆஃப் பண்ணிட்டு அந்த ஒரு கப் அரிசி மாவ வந்து கொஞ்ச கொஞ்சமா போட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா ஆ கிண்டிக்கணு இன்ன ஒங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாவு பதத்துக்கு வந்துரும் அது மா வந்ததுக்கப் அப்ற ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுணு அதுக்கப்பற என்ன பண்ணனா கொஞ்ச ஆறுனதுக்கப்ற தட்ட எடுத்துட்டு கையில நல்லா பெசஞ்சுக்கோங்க பெசஞ்சுட்டு என்ன பண்ணனா இதே மாவுல வந்துட்டு நீங்க அந்த மாவு நல்ல ரெடி பண்ணி வச்சிருக்கோம்லயா அதுல கொஞ்ச ஸ்வீட்டு பண்ணலா கொஞ்ச காரமு பண்ணலா அதுக்கு என்ன பண்ணனா பாதி பாாதியா பிருச்சுக்கோங்க அந்த மாவயே அத வந்துட்டு பாதியா பிருச்சுட்டு என்ன பண்ணனா பர்ஸ்ட்டு அந்த ப ப பாதி மாவுல வந்து கொஞ்சமா வெள்ளம் போட்டுக்கணு கொஞ்ச வெள்ளம் போட்டு கொஞ்ச ஒரு மாரி எறக்குல்லா இருக்கு தோழி
ஆ சொல்லுங்க தோழி
கொஞ்சமா வெள்ளம் வந்துட்டு கொஞ்ச போட்டுக்கிட்டு அதுக்கப்றமா கொஞ்ச தே தேங்கா துருவல போட்டுக்கணு தேங்கா துருவல போட்டுட்டு கொஞ்சமா வந்துட்டு ஏலக்காத்தூள போட்டுக்கிட்டு இதுலயே வந்து இத வந்து கை வச்சு நல்லா பெசஞ்சு ஒரு மாவு பதத்த ஒரு மாரி லைட்டு எல்லோ கலர்ல வந்துரு அத தனியா எடுத்து வெச்சுக்ணு இப்ப வந்துட்டு காரத்த ரெடி பண்ணிக்கலா அந்த மாவுலியு என்ன பண்லான்னா ஒரு கொஞ்சமா தாளிச்சு வந்து ஊத்த போறோ கொஞ்சோ எண்ண விட்டுக்கிட்டு அதுக்கப்றோ கழுகு, உளுத்தம்பருப்பு கல்லப்பருப்பு போட்டுக்ட்டு அதுலே கொஞ்சோண்டு பச்ச மொளகா நறுக்கி போட்டுக்ட்டு கருவேப்பிலயு போட்டுக்கிட்டு அத நல்லா வதக்கிட் டு அத வந்துட்டு இந்த மாவுல போட்டுட்டு கொஞ்சமா தேங்கா துருவல் ஒரு கைப்புடி அளவுக்கு போட்டுட்டு அ கொஞ்சோ உப்பு போட்டுட்டு நல்லா பெசஞ்சி ஒரு அதுவு மாவு பதத்துக்கு வந்துர்னு அதுக்கப்றோ இட்லி ப இட்லி பாத்தரத்த வெச் தண்ணி கொதிக்க ஆ நம்ம வந் து இந்த மாவு ரெடி பண்ணீர்க்கோல்ல இந்த ஸ்வீட்டு மாவு வந்துட்டு கைல நல்லா புடிச்சி புடிச்சி அத வந்துட்டு தட்ல வெச்சிட்ணு அதே மாதிரி இந்த காரோ ரெடி பண்ணீர்க்கோ இல்லியா அதையு வந்துட்டு நல்லா கைப்புடி கைல வெச்சு நல்லா அ புடிச்சி புடிச்சி ஆ வெச்சிட்டு ஒரு பா அ இட்லி பாத்த டீன் மினிட்ஸு நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா அந்த டேஸ்ட்டு அந்த ஸ்வீட்டு கொழுக்கட்டயு ரெடி ஆய்டு உங்க காரக்கொழுக்கட்டயு ரெடி ஆய்டு இந்த இது வந்துட்டு ஸ்நாக்ஸ் டைம்க்கு நம்ம சாப்பட்லா
ஆ செரிங்க தோழி கண்டிப்பா எனக்கு நேர கெடச்சா நா இத பயன்படுத்தி உ பாதல தோழி
கண்டிப்பா ஆ கண்டிப்பா இதே வந்துட்டு இதே குடும்பத்தை வந்துட்டு நீங்க வேற ஒரு ஸ்வீட் பண்ணலா அது எப்படின்னா அந்த அரிசி மாவுல வந்து சுடத்தண்ணில போட்டு அது ஒரு மாவு மாரி ரெடி பண்ணிருக்கோ இல்லயா அத வந்துட்டு நீங்கக் கத்துகணு அதுக்கப்பற வந்துட்டு ஒரு மிக்சில கொஞ்சோண்டு தேங்கா தேங்காவ போட்டு நல்லா அரைச்சு எடுத்துகோங்க கொஞ்சமா கொஞ்ச திரி திரியா இருக்கணு அதுலயே வந்துட்டு இப்ப என்ன பண்ணவோ னா அந்த மாவ வந்து கைல எடுத்து அவர் உறண்ட மாரி கைலயே அப்டியே மெலிசா வந்துட்டு தட்டிட்டு அதுக்கப்பற நடுவுல கொஞ்சொ தேங்கா அதுக்கபற சக் க்கரையு போட்டுட்டு இத நல்லா வந்துட்டு கொழுக்கட் ட்ட ஷேப்ல வந்துட்டு ரெடி பண்ணி இதையு வேக வச்சு எடுக்கலா இதுவு வந்துட்டு ரொம் ப ஸ்வீட்டா ரொம்ப நல்லாருக்கு தோழி எனக்கு ரொம்ப புடிக்கு இந்த ஒரு இன்னொரு வகை எப்படின்னா வந்துட்டு இப்போ ஒடச்சக்கல்லையு அதுக்கப்பற எள்ளையு போட்டு நல்லா கொஞ்ச பொடி பண்ணிக்கணு அதுலேயு கொஞ்ச வெள்ளத்தையு போட்டு பொடி பண்ணிகிட்டு இதையு வந்துட்டு நடுவுல வச்சு சாப்டுவாங்க சில பேரு எனக்கு அந்த வெள்ள மீது அவ்ளோவா பிடிக்காது பட் இந்த தேங்காவு சக்கரம் போடுறோ இல்லையா அது வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிக்கு அது ரொம்ப நல்லாவு இருக்கு தோழி வந்துட்டு நம்ம மாரி வந்துட்டு
செரிங்க தோழி இப்ப வந்து நம்ம சக்கர போட்டுறோல அது வெள்ள சக்கர போட்டுக்கலாங்களா இல்ல கரும்பு சக்கர போட்டுக்கலாங்களா
கண்டிப்பா நீ வெள்ள சக்கரயு போட்டுக்கலா இந்த கரும்பு சக்கரையு போட்டுக்கலா ரெண்டுமே கொஞ்சோ டேஸ்ட் தா டிஃப்ரண்டா இருக்கு மே தவிர்த்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு தோழி இத நீங்க ட்ரை பண்ணி பாக்கலா
செரி செரிங்க தோழி இப்ப வந்து இதுக்குன்னு கலர் ஏதாவது இருக்குங்ளா வெள்ள களறு அந்த மாரி
இல்ல இல்ல நீங்க வெறு கொழுக்கட்ட பண்றோ இல்லையா வெள்ளையாதா வரும் இந்த ஒயிட் கலர்ல தா வரும் ஆ சில பேர் வந்துட்டு என்னெனவோ கலர் கலரா பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்ச கலர் எல்லா ஆட் பண்ணி பண்ணுவாங்க நா அந்த மாரி பண்ண மாட்டோ யூசுவலா வந்து பண்றது வந்து இந்த மாரிதா உங்களு க்கு நா சொ ஃபர்ஸ்ட்டு சொன்னன் இல்லையா அந் த கொழுக்கட்ட நீங்க வந்துட்டு வெள்ள போட்டு பண்ணாவே வந்துட்டு லைட் எல்லோ கலர்ல தா வரும் உங்களுக்கு அதுவே போது தேவையில்லாத ஒரு கலர் எல்லா ஆட் பண்ணி பண்ணு ரா அவசியம் இல்ல இப்பல்லா வந்துட்டு அந்த கலரு வந்துட்டு ஒடம்புக்கு வந்துட்டு நல்ல தில்ல அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்க வந்துட்டு கலர் ஆட் பண்ணாம பண்ற து தா நல்லது இப்பெல்லா கேசரி பண்றதா இருந்தா கூட யாருமே வந்துட்டு கலர்ல்லா ஆட் பண்றதில்ல வெள்ளையாவே பண்ணி சாப்டிட்டுறாங்க ஒடம்புக்கு அதுதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு
ஓ கண்டிப்பா கண்டிப்பா தோழி இப்ப வந்துட்டு நம்ம நறைய ஹோட்டலுக்கு வந்து போய் நம்ம சாப்ட்ருப்போ அந்த மாதிரி நீங்க ஏதாவது வித்தியாசமா சாப்ட்டா அத வந்து நீங்க பயன்படுத்துறது உண்டா இந்த மாரி ஸ்நாக்ஸ் ஐட்டத்துல
கண்டிப்பா அந்த மாதிரி வந்துட்டு நானு கடையில பண்ற மாதிரினா வந்து அந்த ஆ அது என்ன சொல்லுவாங்க அ சன்னா அ சோலே பட்டூரேன்னு சொல் ட்டு சோலே பட்டூரே இல்ல அது என்ன பண்ணு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மசாலா மாரிச்சோ சென்னா மசாலா பண்ணுவாங்க இல்லையா இந்த சன்னா மசாலா ட்ரை பண்ணி சாப்பிட்டு இருக்கே அது ரொம்ப புடிக்கு ஆ வீட்லயு பண்ணுவாங்க அது பேரு என்னன்னு எனக்கு மறந்துருச்சு அது சேட் ஐட்டம் அது வந்து சொல்வாங்க அது எப்படின்னா வந்துட்டு இப்ப வந்து இந்த பண் வந்துட்டு உங்களுக்கு கடையில விக்கு அந்த பண்ண வந்து வீட்டுல வாங்கிட்டு வந்து நீங்க ஜஸ்ட்டு அத டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்லா அதுக்கப்பறம் இந்த மசாலாக்கு என்ன பண்ணும்னா வந்து ஒரு ரெண்டு மூணு உருளக்கிழங்கு நல்லா வேகவச்சு எடுத்துக்கணு வேகவடிச்சு எடுத்து தனியா வச்சுக்கணு அதுக்கப்பறம் மா வந்துட்டு பாத்தரத்துல ஒரு பேன் வச்சு வெங்காய நல்லா நறுக்கி போட்டு நல்லா வதக்க கிட்டே இருக்கனு அதுக்கப்பறம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நல்லா அரைச்சு விட்டு சேத்துக்கணு நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே வரணு அதுக்கப்பறம் எல்லா மசாலாவு போடணு மஞ்ச தூள் மிளகா தூள் தனியா தூள் கரம் மசாலா அதுக்கப்பறமா வந்துட்டு ஆ அ சென்னா சென்னா மசாலான்னு ஒன்னு விக்கு அதையு கொஞ்ச போட்டுட்டு அதுக்கப்பறம் வந்துட்டு அது நல்லா ஒரு ரெட் கலர்ல நல்ல என்ன பிரிஞ்சி வரும் அப்ப என்ன பண்ணனா வேக வச்ச உருளக்கிழங்க நல்லா மசிச்சுட்டு அதுலயே போட்டுறன்னு போட்டுட்டு அதுக்கப்பறம் கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி போட்டுட்டு இது ஒரு நல்ல மசாலா மாரி வந்தது இது தனியா எடுத்து வச்சுக்கணு அதுக்கப்பறமா நீங்க எப்படி பிளட்டிங் பண்ணலானா ஒரு பண்ண வந்துட்டு நல்ல டப் ஆ வேக அத டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணு அதுக்கப்பறமா வந்துட்டு இந்த மசாலாவையு பக்கத் துல கொஞ்சமா ஊத்திட்டு அதுக்கப்பறம் அந்த ஆ பெரிய வெங்காயத்த வந்து நல்ல சின்ன சின்னதா நறுக்கி வந்துட்டு அதுல போட்டுக்கணு அதுக்கு மேல போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்ச பட்டர் அதுக்கு மேல அதிலேயே சுட்டுல வச்சுகிட்டேங்கன இத வந்து தொட்டு சாப்பிடு போது அந்த சாட் ஐட்டம் ரொம்ப சூப் பரா இருக்கு அது அ கடையில சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இத நம்ம யூசுவலா நம்ம டி ன்னர் டைம்ல வந்துட்டு நாங்க வீடலேயே பண்ணி சாப்பிட்டது உண்டு அது வந்துட்டு ரொம்ப நல்லாவு இருக்கு நல்லா ஃபீல்லிங்காவு வுருக்கு அது வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாக்லா
கண்டிப்பா கண்டிப்பாங் தோழி இது வந்து நேர கடைச்சா நா வந்து ட்ரை பண்ணி பாக்
நீங்க அந்த மாரி பண்ணி சாப்ட்ரீ கீங்ளா தோழி கடைல வாங்னது
அ கடைல வாங்னது நா பெரும்பாலு அந்த மாரி பயன்படுத்துனது கெடையாது தோழி ம் ஏனா வந்துட்டு நமக்கு தெரியாது எப்டி சமைக்கணு அப்டின் சொல்ட்டு சில சமயம் வந்துட்டு அம்மா வந்து அந்த மாரி ட்ரை பண்ணது உண்டு சொல்லுவாங்க இது வந்து நம்ம அங்க சாப்ட்டோல இது வந் நம்ம சமைச்சு பாக்லா அப்டின் சொ சொல்லிட்டு வேணா ட்ரை பண்ணுவாங்க அதுமே வந்து நம்ம கடைல சாப்ட்ட அந்த சுவை வந்து தராது போ சரியா சொல்லணு அப்டின்னா அதனால செரி எதுக்கு அப்டின் சொல்லிட்டு இது பண்ணருவோ தோழி
ஆ கண்டிப்பா வேற எதா ஸ்நாக்ஸ் ஐட்டம் உங்ளுக்கு பிடிச்சது அந்த மாதிரி நீங்க வீட்லே பண்ணதுண்டா
ஆ பிடிச்சது அந்த மாதிரினு கெடையாது தோழி இப்ப வந்துட்டு ஒரு ஃபிரை ஆக அந்த மாதிரி தா பண்ணுவே பெரும்பாலு வந்து நாங்க வீட்ல வந்து செய்யறது கெடையாது அந்த மாரி பழக்கம் கெடையாது இப்போ ஒரு பொங்கலோ எதோ ஒரு தீபாவளி நாட்கள் கூட வந்துட்டு நாங்க வீட்ல செய்ய மாட்டோ கடைல ல அந்த மாதிரிதா வாங்கிருவோ அதனால எங்ளுக்கு இந்த மாதிரி நேரமு கெடையாது சொல்லப்போனா அது ஒரு பக்கோ வேற இருக்கு அதனாலதா
நீங்க அப்போ ஈவ்னிங் ஸ்நாக்ஸ் மாரி சாப்டுவிங்க தோழி இப்ப பசிக்குது அப்டின்னா ஒரு நாலஞ்சி மணிக்கு எல்லாருக்குமே வந்துட்டு யூஷுவலா பசிக்கு ஏனா மத்தியானம் சாப்புட்றோ ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்குலா என்ன சாப்டுவீங்க தோழி
அந்த மாரி சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்ல இருக்கோ அப்டிங்கம் போது எங்க அம்மாவ நா வட மாரி வந்து நா வாங்க சொல்லுவே தோழி அந்த மாரி வாங்க சொல்லட்டங் போது அம்மா வட அதுக்கப்றம் வந்து பாத்தீங்க னா இந்த அ தேங்கா பால் வந்து அதே கடைல வந்து விப்பாங்க சில சமயம் அது வாங்குவாங்க அ இல்ல அப்டிங்கம்போது அ இது பண்ணிருவாங்க அ அப்ப வந்து வட டை வந்து கம்பல்சரி வாங்ட்டு வந்துருவாங்க அப்றம் டீயி அந்த மாதிரி இது பண்ணி தருவாங்க அது வந்து ஒரு நல்ல இதாவே இருக்கும் அ இதே எங்க அத்த வீட்ல இருக்க அப்டிங்போது எங்க அத்த எதாது பழ வகைகள் இருந்தா கொண்டு வந்து குடுப்பாங்க இல்லனா ஏ நானே வந்து து அந்த மூணு மணி நாலு மணி சமயங்கல வந்து பாத்தீங்கன்னா என்னோட டேபுள்ல எப்புமே பழ வகையோ வந்துருக்கு அது வந்து நா எடுத்து சாப் ட்டுகுவே சில சமயம் வந்துட்டு ஸ்நாக்ஷூ அது எல்லாமே நா வச்சிருப்பே ஒரு இனிப்பு வகையாகட்டு ஒரு பால் கோவா அந்த மாரி இருக்கு அத வந்து நா எடுத்து சாப்டுவே தோழி
ஓகே ஓகே ம் ஓகே தோழி நாங்களு அ அந்த மாரிதா ஈவினிங் டைம்ல ஒரு பழ வகைகள் சாப்ட்டோனா அது கொஞ்சோ சாப்ட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஒரு ஆப் பில் இல்லைன்னா ஒரு வாழைப்பழம் சாப்ட்டா கூட நமக்கு ஒரு நல்ல எனர்ஜி குடுக்கு அப்டின் நெனைக்குறே அப்றம் மாதுளம் பழ ழம் அதுக்கப்றம் பப்பாயா கூட சாப்புல்லா அப்டின் சொல்றாங்க அது வந்துட்டு என்னிக்காச்சு ஒரு நாள் தா நா சாப்டுவே இல்லன்னா வந்துட்டு ஒ இந்த கிரிணிப் பழம்னு சொல்வாங்க இல்லையா இந்த வெயில் காலத்துல வந்துட்டு இந்த கிரிணி பழம் நல்ல ஒரு ஒரு சீசனல் ஃபூரு ஃபூரூட்டா எடு த்துக்லா அது வந்துட்டு கொஞ்சோ நல்லாவு கெடைக்குது இந்த டைம்ல சோ அத வந்துட்டு ஒரு ஜூஸ் மாரி போட்டு குடிக்கறது சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்னா அத அப்டியே பீசஸ் மாரி கட் பண்ணி சாப்புட்றவங்களு இருக்காங்க அந்த மாரி சாப்புறதுக்கு பதுலா ஒரு ஜூஸ் மாரி போட்டு குடிக்கும் போது அதுவு வந்துட்டு கொஞ்சோ நல்லா ஃபில்லிங்காருக்கு அப்டின் சொல்ட்டு சொல்லலா அதுவு வந்துட்டு நா சாப்புட்டதுண்டு இந்த மாரிதா பழம் எதா ஒன்னு சாப் ட்டுட்டு அதுலே கொஞ்சோ நட்சேல்லா கட் பண்ணி போட்டுட்டு நம்ம வந்து ஒரு சேலட் மாரி பண்ணி சாப்டம்போது அது ஒடம்புக்கு நல்லது நம்ம கொஞ்சோ ஃப்ரூட்ஷூ சாப்ட்ட மாரி ஒரு ஃபீலுருக்கு அப்டின் நெனைக்கிறே தோழி
கண்டிப்பா தோழி ஆனா நம்ம வந்து பெரும்பாலு இந்த ஜூஸா குடிக்கறது விட அது சாப்புர்றது நமக் கு ரொம்ப நல்லது ஏனா ஃபைபர் எல்லாமே நமக்கு கெடைக்கு நம்ம ஒடம்புக்கு இல்லைங்ளா
கண்டிப்பா நீங்க சொல்ற ஃபைபர் வந் இப்ப வந்து நறைய பேர் ஜூஸ் மாரி பண்ணிட்டு அத வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணுவாங்க அந்த மாரி ஃபில்ட்ரு பண்ணாம அப்டியே சாப்ட்டுட்டோனா நம்ம எப்டினாலு அ எதுவு வேஸ்ட்டா போது போறதுல்ல அது நம்ம ம்ம ஒடம்புக்கு அப்டியே சேந்துரு சோ அந்த மாதிரியு பண்ணி சாப்புல்லா தோழி
ம் கண்டிப்பா தோழி சேரிங்க நம்ம குடுக்கப்பட்ட நேரமு முடிஞ்சிருச்சு இன்னோர் வாட்டி வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசலாம் தோழி நன்றிங்க தோழி ம்